ஆத்துங்ளா ஆ ஹலோ ப்ரோ இருக்கீங்ளா ஹலோ ஹலோ ப்ரோ இருக்கீங்ளா
ஹலோ
ஆ ப்ரோ இருக்கீங்ளா கேக்குதுங்ளா நா பேசுறது
அ நல்லாவே கேக்குது நீங்க கண்டினியூ பண்ணுங்க
ஓகே ப்ரோ அ குடுக்கப்ப நம்ம வந்து ஃபெஸ்டிவல் பத்தி பேசலாம் ப்ரோ
ஓகே திருவிழாக்கள் இல்லீங்ளா
திருவிழாலல நீங்க வந்துட்டு ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்ளா நா ஸ்டார்ட் பண்ணட்டுங்ளா
இல்ல எங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வாய்ஸ் செட்டில் பண்ணுவோ உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குது கொஞ்சோ ம் க மைக்
ஓகே ஒன் செகண்ட் ப்ரோ என்னோட சைடுல என்ன சைடுல கவரேஜ் ஃபுல்லா இருக்கு ப்ரோ வாய்ஸு இல்ல ப்ரோ வாய்ஸ் ஃபுல்லா வெச்சிருக்கே ஆ வ கால் வாய்ஸ்
இல்ல நீங்க மைக் வந்து கொஞ்சோ பக்கத்துல வெ க்க முடியுமானு கேக்கற ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வெச்சிட்டீங்களான்னு கேக்கற நானு
இல்ல ப்ரோ இல்ல நார்மலா வெச்சிருக்கேன் இப்ப கேக்குதுங்ளா ட்ஸ் ஓகே ப்ரோ அ ஃபெஸ்டிவல் பத்தி குடுத்துருக்காங்க ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்ளா நா ஸ்டார்ட் பண்ணட்டுங்ளா
ஓகே நானே ஸ்டார்ட் பண்ற ஆக்சுவலா திருவிழாக்கள் பத்தி பேச விரும்பறீங்க அப்றமட்டு வந்து என்ன மாரியான திருவிழாக்கள் அப்டின்னா ம் உள்ளூர் திருவிழாக்கள் பத் பத்தி பேசுறாங்களா அதாவது திருவிழாக்கள் எல்லா எல்லாருக்குமே தெரியு அதாவது பொதுவா திருவிழாக்கள் பொங்கல் அப்புறமேட்டு வந்து தீபாவளி இத தவிர்த் து உள்ளூர் திருவிழாக்கள் பத்தி பேசலா எங்க ஊர்ல பத்தி அப்படின்னா வச்சுக்கோயே ஆ இந்த சிறு தெய்வங்கள் வழிபாடு நெறைய இருக்குதுங்க அதாவது அம்மன் வழிபாடு இந்த அப்புற வந்து இந்த வாமுனி செம்முனி அப்படின்த இந்த மாவீர நோ வடுகா அப்புறல் இந்த மாரியான சிறு தெய்வ வழி வழிபாடெல்லா இரு என்னங்க என்னங்க என்ன சொல்ல வந்தே ஆமா ஆமா இந்த மாரிஸ் சிறு தெய்வ வழிபாடு நெறைய இருக்குது ஆ ஊர் சுத்தி எல்லா கோயிலா தா இருக்கு கோயிலுக்கு பஞ்சமில்ல அதே மாரி திருவிழாக்களுக்கு பஞ்சமில்ல ஆ ரொம்ப வேடிக்கையாவு இருக்கு இருக்கு ஆம் இந்தக் கூழ்வாத்தரவு ஆரம்பிக்கிறது அங்கே தீமிதிக்கிறது திருவிழா அங்கு சில பலியிட கூட செய்வாங்க ஆ அந்த மாரியான திருவிழாக்கள்லா இருக்கு ஆடி மாசல்லா வந்தா எந்த விதமான வீட்டுக்கு வீட்டுக்கு தெருவுக்கு தெருவுக்கு வந்து ஒரே இந்த ஒலிபெருக்கி மூலமா வந்து ஒரே அமக்கலமா இருக்கு ஒரே சத்தமா இருக்கு திருவிழாக்கு பஞ்சம்மில்லாத ஊரு எங்க ஊருன்னு வச்சுகோங்கேயே ஆ நீங்க ஏதாச்சு அத மாரி ஏதாச்சு நினைவுல இரு
ஆ கண்டிப்பா ப்ரோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி திரி எனக்கு ஃபெஸ்டிவல் அப்டின்னு வந்தாலே முதல்ல தீபாவளி அதுக்கப்பறோ பொங்கல் இதுதாங் எனக்கு புடிச்சது ஸ்கூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் சரி தீபாவளி இப்போ வரு இப்போ வருன்ட்டு கேலண்டர்ல ஒரு ஒரு நாளா நோட் பண்ணி அ பாத்ததெல்லா உண்டு எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளி காலையில எழுந்து மூணு மணிக்கு எழுந்து எங்க வீட்டுல என் எண்ணெல்லா தேச்சு குளிக்க வச்சு சுடு தண்ணியில குளிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புற புது டிரஸ்சு பட்டாசு இது இதெல்லா வந்துட்டு இப்பவுமே வரைக்கு அதுல இருக்கக்கூடிய நாட்டம் வந்து போல அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆ அந்த ஆடி மாச திருவிழா அது வந்து ரொம்ப சிறப் பா நடக்கும் ப்ரோ எங்க ஊரு சைட்ல ஆ அப்ப எல்லாருமே ஒரு ஒரு கோவில்லேயுமே நடக்கு இப்ப ஒரு முதல் ஆடி மாச முதல் ஒரு வாரத்துல ஒரு கோயில் நடக்கு உள்ளூர்லேயே சோ அதுக்கப்பறோ கடைசி ஒரு வாரம் முழுக்க பத்து நாட்கள் வேற ஒரு எடங்கள்ல திரு விழாக்கள் நடக்கு சோ அந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து அது வந்து வருஷத் துல ஒரு ஹேப்பினஸ் அது சுற்றும் சூழ எல்லாருமே பேசாதவங்க கூட இந்தந்த டைம்ல எல்லாருமே பேசி ட்ரை பண்ற ஒரு ஆ விஷயம்
ஆமா ஆ எனக்கு பாத்தீங்க அப்டின்னுச்சு நா குறிப்பிடுற மாரி சொல்லங்க சிலர் திருவிழாக்கள்ல்லா இருக்குது நா வந்து இது விந்தையாவ இருக்கே அதாவது வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விந்தையான திருவிழா இருக்கு நீங்க எந்த எந்த ஊருன் தெரியல ஆக்சுவலா வந்து அ இப்போ எங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்லாம்லா வரு இல்லைங்களா இப்பல்லா என்ன பண்ணுவாங்க அபடின்னா அது வந்து ஒரு நாலு நாள் பண்டிகைங்க சைடா இருக்கு இதே நீங்க ஈரோடு சேலம்ல்லா போனீங்க அப்பின்னா அந்த மாரி விழாக்கள்லா இருக்காது ரொம்ப விஷய விசேஷமா அங்க கொண்டாடுவாங்க இந்த மாவட்டங்கள்ல ஆ திருவண்ணாமலை வேலூரு அந்த அத சுட்டி இருக்கிற சில திருப்பத்தூர் மாவட்ட அப்புறம்ட்டு விழுப்புரம் மா மாவட்டங்கல்லா பாத்தா ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க இது ஒரு நாலு நாள் பண்டிகைங்க இந்த பண்டிகை வந் து பாத்தீங்க அப்படின்னா மத்த ஊர்கள பாத்தீங்கன்னா இந்த சாந்த நா தீபம் ஏத்துவாங்க அதோட நிறுத்திக்குவாங்கஆ பட் ஆனா இங்க இந்த வட்டாரங்கள எப்டி இருக்கு அப்டின்ன பாத்தீங்க அப்படின்னா ஆ விசேஷமா சமைப்ப அ கொழுக்கட்டல்லா செய்வாங்க படையல்லா போடுவாங்க அப்பறமேட்டு எல்லா பொருட்கள் மேலயு தீபத்த ஏத் துவாங்க ஆ வாயல் வழி எல்லா கொண்டு போய் வச்சிட்டு வருவாங்க எந்த பொருளா இருந்தாலு அத ஒரு பொருளா மதி பா பாதிச் பாவிச்சி அதுக்கு ஒரு வெளக்கு ஏத்தி வைப்பாங்க அப்பறமேட்டு இரவு ஆச்சி அப் விலிஞ்சிக்கோயே இந்த மாவுடின்னு சொல்வாங்க அந்த பனையம் பூ இருக்குல்லையா அந்த பணம் பூவ அப்ப நம்ம சுட்டு அத அத வந்து செஞ்சா மாவுளி சுத்துவாங்க அது ஒரு நாலு நாள் நடக்கு சின்ன பசங்க மொதற்கொண்டு பெரியவங்க மொதற்கொண்டு ரொம்ப விசேஷமா வந்து அத சிற கொண் வெளாடுவாங்க என்ன இந்த வித முற மாவுளி சுத்தப்பா என்ன ஆச்சுன்னா பாலிஸ்டர் சட்டைய போட்டு நா சுத்திட்டே கொழந்தையோட நின்னுட்டு அது பறந்து வந்து எல்லாத்தயு வந்து இந்த இந்த ஓ கொடை எல்லா பத்திகிச்சு ஓட்ட ஓட்டயா இருக்கு பாத்தீங்களா அந்த மாரி ஆயிடுச்சி எங்களுக்கு எல்லா சட்டையு ஓட்ட ஆயிடுச்சி இந்த மாரியான வேடிக்கையான விஷயங்கள்லா இருக்கு அப்டி ஏதாச்சு வேடிக்கையான விஷயங்கள் நீங்க பகிர்ற மாரி ஏதாச்சு இருக்
ஆ இருக்கு ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி இதுதா நானு ஆ இந்த ஏதாவது திருவண்ணாமலை வந்து எனக்கு கொஞ்சோ அருகில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டந்தா நானு அந்த திருவண்ணாமலை தீபத்துக்கெல்லா நா சும் சின்ன வயசுல வீட்டுக்கு அழச்சிட்டு அழச்சிட்டு போறதுக்கு அடம் பிடிச்சிருக்கே ஏன்னா அதுல அவ்ள கூட்டோ வரு நீ எல்லா வேண்டா அப்டின்னு சொல்லி மாரிதா வீட்ல சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஆ ஆ அப்பறோ ஒரு காலக்கட்டத்துல நானு பெருசா காலேஜ்ல்லா போன பிறகு நானே ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது கிரிவலம் எல்லா போறது சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துகிட்டது உண்டு நீங்க சொன்ன மாதிரி மாவடி சுத்துறது அதெல்லா வந்து சின்ன வயசுல எங்க தாத்தா செஞ்சு குடுத்துருக்காங்க எனக்கு ஆ மாவடி சுத்துறது அது நல்லா இருக்கு தோ தோ அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா ஆ தீபம் தீபம் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாட்கள் ஏத்துவாங்க பரணி கார்த்திகை தீபோ அதுக்கப் அப்பறோ பஞ்சாச்சர தீபன்னு சொல்லி ஒரு மூணு நாள் ஏத்துவாங்க வீட்ல ஆ அது நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு கேப்பே சின்ன வயசுலல்லா வீட்ல சொல்லி குடுப்பாங்க இந்த இடத்துலல்லா தீபோ எத்தணு வாசல்லா ஒரு ஒரு தீபமா ஏத்தி வப்பாங்க இந்த இடத்துல போய் வையி அப்டின்னு எங்களுக்கு அவங்க அவரு கைடன்ஸ் குடுப்பாங்க சோ நானு அது மாதிரில்லா அவங்க சொல்ற இடங்கள்லல்லா தீபம் எத்தி ஆ பாத்ததெல்லா உண்டு அதெல்லா இப்போவு நடக்கிற விஷயங்கள் தா ஒரு ஒரு டைம்ல
அதுக்கப்பறோ நீங்க இந்த பலியிடுற திருவிழாக்கள் ஏதாச்சு உங்க சைடு பாத்திருக்கலா எங்க சைடு இருக்குது என்னன்னா இந்த கோழி பலியிடுவாங்க அப்பறமேட்டு வந்து ஆடு பலியிடுவாங்க அந்த இன்னொன்னு விசேஷ ம் வந்து பன்றிய வந்து பலியிடுவாங்க அது வெளிய சொன்னா யாருக்கு வந்து ஆச்சிரியமா கேட்டாப்டி கேள்விப்பட்டுருப்பாங்க எல்லாருமே பன்றி காலேல அவ்ளோ வந் து ப பலியிடுவாங்கன்னு சொல்லி கேள்விபற்றுக்கே பட் சுற்று வட்டாரத்துல ரொம்ப ரேரா தா பாத் முடியு அந்த இது பலியிட்டுறது ஆ பன்றிய பலியிடுறது அது வந்து ஒரு தாரவராஜ் ஆக்சுவலா வந்து இந்த எங்க ஊர் வந்து கிராமத்து வந்து பூர்வீகமாக இருந்தவங்க எல்லா இடம்பெயர்ந்து போயிட்டாங்க கர்நாடகா போயிட்டாங்க ஆ குடக்கல் போயிட்டாங்க அவங்க அது வந்து ஒரு மலை அது வந்து ஒரு மலை கிராமம் ஆக்சுவலா இவங்கல்லா வந்து அந் இந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த சிறுபான்மையர்களா இருந்துச்சி பிரிவுல இருக்குறவங்க அவங்க ஆ இங்க தொழில் இல்லாத இருந்தா என்ன பண்றாங்க அந்த குடக்கல் போயிட்டு அங்க அங்க அந்த பாரம்பரிய தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வருஷத்துக்கு ஒரு முற என்ன பண்ணுவாங்க வருவாங்க அங்கந்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பள்ளி பல் சாரி பன்றிய வந்து அங்கிருந்தே எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து பண்ணிடுவாங்க எப்டின்னா கால்லங்காட்டுகுமே வந்து நாலு மணிக்குல்லா பண்ணி வுட்டுருவாங்க அது யாருக்கு தெரியக் கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆடு வந்து நீங்க கழுத்தறுத்துடலா அப்புறமேட்டு வந்து கோழி கழுத்தறுத்து பலியிடுவாங்க பட் பன்றி அப்டி பலியிட முடியாது.
ம் ம்
கடப்பார மாரி ஒரு பொருள வச்சு குத்தி அத பலியிடுவாங்கலா அத பாக்கறதுக்கு ரொம்ப கோரமா இருக்குமா அதால என்ன பண்ணுவாங்க அப்டின்னா. ஆனா ஏ விடிய காலையிலேயே வந்து பலி குடுத்துருவாங்க பலி குடுத்து அந்த ரத்தத்துலாம் வந்து அது நமக்கு கே கேக்குறது நம்ம அந்த விழாவுல பங்கு எடுத்துக்க மாட்டோம் பட் ஆனா வந்து அந்த பக்கோம் போவோ வருவோ இல்லைங்களா ஒரே கூட்டமா இருக்கு ஒரே விசேஷமா இருக்கு அந்த பன்றிகறிய சமைச்சி சாப்டுட்டு கிளம்புவாங்க அதாவது டூ டேஸ் ஆயிடு அவுங்க வர்றதுக்கு அந்த மல ஃபுல்லா வந்து அவுங்க இருப்பாங்க. இருந்து எல்ல பங்க்ஷனு முடிச்சிட்டு தமிழே பேச மாட்டாங்க கேட்ட வந்து என்ன சொல்லுவாங் இந்தா புரியோ அப்டின் இவங்கல்லா கன்னடோ பேசுவாங்க அ அ ம் அந்த இன்னு அந்த பாரம்பரியத்த விடல இவங்க வந்து அததான் பாத்தீங்கன்னா நம்மா ஆள் மாரியே இருக்க மாட்டாங்க அதா கன்னடத்து ஆளுங்களாதா இருப்பாங்க கன்னடமே இங் மாறிட்டாங்க. அ ஆனா வந்து அங்கிருந்து இங்க வந்து ஒரு எப்டியு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கு அங்க வந்து இங்கே வந்து படையில்ல போட்டு அந்த ஒரு நாள் மட்டு இருந்துட்டு போவங்க அது எங்களுக்கு ஊர் ஆளுங்கள்னா ரொம்ப விசேஷமா இருக்கு. ம் இப்ப நம்ம ஊர்ல உள்ள ஜனங்க வந்து பெருசா ஒன்னு அத எதுவு கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவுங்க வந்து அத அவுங்க பழக்க வழக்கோங்கறதுனால வந்து எதுவு த எத்துக் மாட்டாங்க அவுங்க வந்து சந்தோஷமா செஞ்சட்டு போவாங்க இந்த மாரியான பழமையான ஒரு விழாக்கள் எதாச்சி உங்க சைடு இருக்கா
அ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ப்ரோ அதாவது குலதெய்வ வழிபாடு இன்றது எங்க ஊர்ல விமர்சை நடக்கு அதாவது கோவி குலதெய்வம் வந்து ஒரு ஊர்லேயே அ நெறைய கோ கோ சிறுபான்மை தெய்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா நீங்க சொன்ன மாதிரி குலதெய்வங்கள் நெறைய இருக்கு அ பெரிய தெய்வங்களும் சொல்லக்கூடிய நாடர் தெய்வங்கள் அது மாதிரிலா நெறைய இருக்கு. அதுல வந்துட்டு. அ இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அ சில இதெல்லாம் ஆ எப்டி சொல்ற நடைமுறைகள்ல கொடுத்து அ பண்ற விஷய திங்கள் உண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா. அது இப்வுமே வந்து வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்யணு அப்டின்ற ஒரு அதாவது இந்த ஆடு சே சேவல் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்பவுமே வந்து செய்யக்கூடிய நடைமுறை பழக்க வழக்கங்கள் வந்து இன்னுமே இருக்கு எங்க கிராமங்கள்ல இங்க கிராமங்கள்னு இல்லாம பக்கத்து மாவட்டங்கள்லயுமே இத இன்னு தொடர்ந்து இருக்கு. சில பேர் வந்து வேண்டுதல் வெச்ச வெச்சிப்பாங்க ப்ரோ. அ குடும்பத்தோட வெச்சிட்டு அந்த வேண்டுதல் நெறைவேறிச்சுன்னா அத கொஞ்சோ விமர்சி பொங்கல் வெச்சு நிவேத்தியம் பண்றது அவுங்களுக்கு அன்னதானோ ஒரு நூறு பேர் த்துக்கு சாப்பாடு போட்றது ஊர்ல இருக்கறவங்கள எல்லா அஷ்ட்டு வந்து காலையில இருந்து மதியம் வரைக்கு சாப்பாடு போட்ற ஒரு நடைமுறை வழக்கங்கள்லா எங்க ஊரு சைட்ல இன்னு இருக்கு ப்ரோ
ஆ தோழரே டைம் ஆயிடுச்சி நம்ம கட் பண்ணிக்கலா அடுத்த கால்ல மீட் பண்ணலா செரிங்களா நன்றிங்க நன்றிங்க